ஹலோ
தோழி நல்லா இருக்கறீங்ளா
நல்லா இருக்கே நீங்க என்னபண்றீங்க
இருக்கோ வீட்டு்ல பிள்ளைங்களா நல்லா இருக்குங்களா
க்குங்க இந்த இங்க ஒன்னு சின்ன கடைசியா ஒன்னு பொறந்ததுங்களே ரொம்ப படுத்துது
அது கொழந்தைங்க இருந்தாலே நமக்கு பொழுது போகும் தோழி அதெல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொழந்தைங்கதா எனக்கு ரொம்ப புடிக்
பொழுது போகுது எப்ப பார்த்தாலு அந்த குட் டி கைய சப்பன மடியமாவே இருக்கு
அது கைய சப் சப்புனா அதுல வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம அதை கொஞ்சொ கவனிச்சுக்கணு அதுக்கு எத செய்வாங்கற
முன்னாடி எப்பயாச்சு எப்பயாச்சும் இந்த கைய சப்பிட்டே இருந்துச்சு இப்ப எந்த நேரம் பார்த் பாத்த்தாலுஞ் சப்புது
அப்டியா அது கைய வந்து அது அதுக்கு வேற ஏதாவது கையில கொடுங்க இல்ல இந்த ஓம ரொட்டி இருக்குங்கல்ல ஹலோ ஏம்மா ஓம ரொட்டி இருக்குங்கல்ல அ ஓம ரொட்டிய குடுத்தீங்கனாக்கா அத வாயில வச்சுப்பாங்க
அதெல்லா ஒரு நீங்க இப்படி குடுத்துட்டு இப்டி திரும்புற நேரத்துல வாய்க்குள்ள முழுங்கிரு என்ன என்னங்க
அததா கொஞ்ச நாளைக்கி நம்மதா தோழி அது கொழந்த இல்லையா, ஓமரொட்டி ஓமரொட்டி குச்சியா இருக்கு பாருங்க
சாக்கு நெறைய வாங்கி வச்சுக்னு அப்ப ஓமரொட்டிய நீங்க குடுத் து குடுத்த செகண்ட்ல பாத்தீங்கனா வாய்குள்ள போட்டு முழுங்கிரு
அப்டி இல்ல எதாது குச்சி எதையாவது கொஞ்சோ அதுங்களுக்கு மாற்றதுக்கு குச்சியா ஏதாவது பொருளு குடுத்து திங்க நல்லாவே ரொட்டி அது செரிமானத்துக்கு நல்லது பிள்ளைங்கக்கு சாப்புட்ற சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லது அது கையில ஏதாவது அது மாற்றம் கொண்டு வரத்துக் இப்பே நா என்ன சொல்றேன்னா எங்க எ கொழந்த வந்து எனக்கு வந்து இப்ப பாப்பா வந்து காலேஜ் தேடு இயர் முடிச்சிட்டாங்க தோழி ஆனா அவ என்ன செஞ்சான்னா கொழந்தைல அந்த கையி சோத்துக்கை இப்ப சோத்துக்கை இருக்குதுங்க இல்லியா
போய்டுவோமா
க்குதுங்களா
ஆ, கேக்குங்க
ஆ, சா சாப்புட்றோல அந்த கையால அ வலது கையால எழுதாது சாப்புடாது அந்த கைய யூஸ் பண்ணாது எதுக்குமே தொடாது இடது கை மட் டுந்தா யூஸ் பண்ணு அதாவது அந்த கையிலதா சாப்புட்றது எழுதுறது எல்லாமே அதேதா பண்ணு
அ
ஒரு மூணு வயசு வரையில நானு போராடி பாத்த நடக்கல அப்புறமா என்ன பண்ட்டே ஒரு கையில துணிய கட்டிட்ட இந்த அந்த வலது கையி ல வ வடது கை விட்டுட்டு இடது கையில துணிய ஃபுல்லா கட்டிட்டே
ம்
கட்ட ஒரு ஆறு மாசம் அதை பயிற்சி பண்ணிருக்கங்க அந்த
அந்த கைல்ல துணிய கட்டிட்டு அதுலயே சாப்பிடணும் அப்படிதான் சோத்துக்கையில வந்து வலது கையில தான நீ சாப்பிடணும் வலது கையில தான எழுதணு அதான் எழுத்து உடையா இடது எழுதலாம் அது பொம்பளை புள்ள இல்லைங்களா நாலு பேருக்கு மத்தி ல வலது எடது கையால சாப்பட முடியாதுங்கல்ல
கையில சாப்ட முடியாது ஆனா எடது கையில எழுதுறவங்க வந்து நல்லா டாப்ல வருவாங்கன் சொல்லுவாங்க
அதுதா இல்ல இ வலது கையே யூஸ் எதுக்குமே தொடவே இல்ல அது
ம்
ஆ அதுக்கு பிறகு அத சரி பண்ணா அந்த கைய ஆறு மாசோ அந்த துணிய மெனகெட்டு நா துணிய கட்டி வச்சுட்டு பக்கத்துலே தா உக்காந்துருப்ப இந்த கையில சாப்ட உடமாட்ட ஆ அந்த கைல எழுத உட மாட்ட அது சாப்பாட்டுல கொண்டு போய் சோத்து இந்த வலது கைய வந்து கை சாப்பாட்டுல வச்சுன் வச்சுக்கங்க வளச்சுக்கிட்டு உள்ள போக முடியு சாப்டு கைல எடுக்க முடியாது
ம்
சரி பண்ணிட்ட பாருங்க ஆனா சரி பண்ணிட்ட வே துணிய கட்டி கட்டி
இது அது அந்த மாதி கட்டி வச்சோம்னா கேக்குது இது இது நம்ம கட் ட்டி வச்சம்னா அவுத்துட்டு அவ் அவுத்துட்டு அந்த கைல இந்த கைய யில இந்து அந்த கை மாறிக்குது அந்த கைல இந்து இந்த கைக்கு மாறிக்குது
அப்படிதா கொழந்தைங்க அப்படித்தா செய்யு அது கேக்கல அதுவு அந்த மாரிதா பண்ணுச்சு அதுவு கொழந்த தான அப்ப அதுவு அப்டிதா பன்னிச்சு எப்படியாது அத நம்ம மாத்தறதுக்கு என்ன வழியோ அததா செய்யணு அப்றோ பெரிய பிள்ள அப்ப எங்க ஊர்ல ஒரு புள்ள வந்து இன்னமு கைய வாய்ல வச்சுட்டு இருக்காங்க கல்யாணோ பண்ணியு அப்டி இருக்காங்க சில பேரு ம் கல்யாணமே பண்ணிட்டாங்க அவங்க கொழந்த பறந்துட்டு அத மாத்திக்க முடில அவங்களால
ஆமா
புள்ளைங்க இருந்தாலே போதுமானது து தோழி அது
கண்
ரொம்ப ரொம்ப புடிக்கு அதா தோழி எனக்கு ஒடம்பு சரியில்லன் ஹாஸீபிட்டல்ல இருந் த ஆ அப்ப வந்து ஒருதவங்களுக்கு ஏ ஆ நா வந் தா ஹாஸ்பிட்டல்ல இருந்தன்லா
இந்த புள்ளகிட்ட எ ஏன்டா கோமதி கிட்ட இருக்கோனு நெனைப்பிங்க என்ன செல்றது தெரில
கேக்குதுங்களா நா ஹாஸ்பிட்டல இருந்த, அன் நா ஹாஸ்பிட்டல இருந்த அவங்களுக்கு கொழந்த பொறந்துருந்துச்சு அப்ப நா போய் ட்டு எனக்கு அந்த கொழந்தைய பாகக்கணு தூக்கணு போல ஆசையா இருந்துச்சு அந்த கொழந்தைய செத்த குடுங்க அது தூக்கி பாத்துக்குற அப்டீனு சொன்னதுக்கு குடுக்க மாட்டன்ட்டாங்க ஆனா கொழந்தனா எனக்கு ரொம்ப புடிக்கு என்ன கார்ணோனே தெரில எனக்கு ஆசையா இருந்துது ஏனா நா வந்து குடும்பக்கட் டுப்பாடுதா ப குடு ப பண்றதுக்காக இருந்தாங்க
அ நீங்க போயிருந்தீங்க
ட்டு இருந்தனா அதுனால எனக்கு இந்த கொழந்தய பாக்கணு கொழந்தனாலே எனக்கு ரொம்போ புடிக்கு அத தூக்குணு போல ஆசையா இருந்துச்சு எதுனால குடுக்ல ரீசனே எனக்கு தெரில இது வரைக்கு ஆனா அந்த கொழந்த செத்த குடுங்க செத்த நேரொ
இது வந்து அந்த மாரி பண்ண மாட்டாங்க அதுனால அதுனால குடுத்ருக்க மாட்டாங்கன் நெனக்கிறே குடும்ப கட்டுப்பாடு பண்றதுனால அதுவு இல்ல ஏ
என்னாமா ஏ ஏ அப்டி
யார கேக்குறீங்க என்னயவா
ஆ அபாஷன் பண்ணா குடுக்க மாட்டாங்ளா குடும்பக்
அது என்னமோ அந்த அந்த இது அடிச்சிரு அப்டின் சொல்லி சொல்லுவாங்க அதோட அந்த இ அதுனால குடு இ இதுனால குடும்பக் கட்டுப்பாடு பன்றதுனால ஒண்ணு இல்ல இந்த அபாஷ் ஷன் பண்றவங்க வந்து இது ஒ குடுக்க உட மாட்டாங்க அவுங்கள் ட்ட எங்க பக்கம்லா
அப்டிங்களா என்ன வேணு தெரில
கு அப்டி பண்ணுவாங்க வேற ஒண்ணுல்ல
அப்ப அவ்ங்களுக்கு கொழந்த தான பொறந்துருக்குது
அது வந்து அது வந்து எறந்துருச்சுல்ல அது
ஆ என்னானு தெர்லங்க தோழி் அ அ அ அ சேரி சேரி சேரி சேர் சேரி அப்றோ புள்ளைங்க பள்ளிகொட போயிட்டீங்களா புள்ளங்க எப்டி இருக்கு
இல்லங்க பள்ளிக்கொட போய் ஆமா காலயிலயே பெரிய போர்க்களமா தா இருக்கு ஸ்கூலுக்கு கெளப்புறத நெனச்சாலே
ஏ
பிள்ளங்கள்ட்டதா கத்துறது ஏங்க பெரிய பிள்ளயாதா இருக்கு எங்க வீட்டு பிள்ளங்கல்லா ஆனா அவங்கள்ட்ட ஒவ் ஒவ்வொரு விஷயமு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணு இத போய் பண்ணுங்க இத செய்ங்க ரொட்டீனா அத செய்யறதே கிடையாது அப்டி எதுக்காக
கொழந்தைங்கன்னா ரொம்ப கொழந்தைய இருக்க வரைக்கு நம்ம அதை பாத்துக்கணு அதுக்கப்புறோ அதுங்க எல்லா பாக்குறதுக்கு பழகீணு
அங்கே இருதல்லா அப்டி கிடையாது கத்திகிட்டே இருக்கு இதசெங்க அதசெங்க இதசெங்க அத செய்ங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்க
உம் அப்புறோ என்ன பண்றீங்க
எங்க வீட்டு கோழிக்கு இப்பதா கூவுறுக்கு நேர கெடேச்சிருக்கு
உ அது டைமா நமக்கு தெரியுங்கள அதுவா அது கூறதுத டையோ
இல்ல முன்னாடி எல்லா அப்டி கெடையாது இது நிலை நிலை இதுங்க மாற ஆரம்பிச்சதுலிருந்தே எல்லாமே வித்தியாசமா தா நடக் சோல்லு அப்பொல்லா வந்து சேவல் வந்து காலையில வெள்ளளிதா போவோ இப்ப பன்னெண்டு மணிக்கு கூவுது மூணு மணிக்கு கூவுது ஆனா அந்த விடிய கால்லே மட்டு கூக மாட்டேங் இது
இல்ல விடியா காலம்பர கூவு ஆ நாலு மணிக்கு கூவு பன்னெண்டு மணிக்கு கூவுந்தா அது மூணு மணிக்கு கூவுந்தே எங்களு இதுல கோழிங்க வரி பகல்ல ஒரு கூ கூவும்போது பிள்ளைங்களு சொல்லுங்க என்னாவ இப்பதா பொழுது விடியுதானு கேக்குங்க அது வந்து த கூவுபோது சே அது பொட்டக்கோழியே தேடுன் சொல்லுவாங்க தோழி
ஆ ஆ ஆஹ
கூப்புடுன்னு சொல்லுவாங்க தோழி
அதுசெரி தேவாங்ஸ் அதுதா சொல்றே அப்பெல்லா எனக்கு என்ன காதுல வாங்கியிருக்கே இந்த மாரி எல்லா இப்ப எங்க கோழி கூவி நம்ம பாக்குறோ
ம் ஹ்ம்
மதியான் நேரோ இந்த இந்ந இந்த மாரி நேரத்லதா
புள்ளைங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு குடுத்தீங்க
இன்னக்கி வந்து ப்ரிஞ்சு சாதோ
ம்
காய் சாதொ காய் சாதொ தயி தயிர் பச்செடி காலேயிலே தோசை காலையில மத்தியானத்துக் என்னா அது இன்னைக்கு எங்க தம்பி மகளுக்கு வந்து பிறந்த நாள்
ம் அப்ப பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்க
எல்லாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க கெளம்பி போலான்ருக்கோ
போய் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்க
கண்டிப்பா சொ
கேக்குதுங்களா ஆ அ
ஆ கேக்குதுங்க்கா
சேரி சேரி ம் சேரிமா அப்றோ கொழந்த பேரு
அவ பேரு ஸ் தனுஸ்ரீ
ம் இப்ப ஆ
இல்ல இல்ல தோழி அவளுக்கு இப்ப வந்து ஆறு வயசு ஏழு வயசாகுது
ம் சேரி சேரி
அவுங்க அப்பா அம்மா வந்து லண்டன்ல இருக்காங்க ஆயா கிட்ட இருந்துதா அப்பத்தா கிட்ட இருந்துதா வளருது இவ மட்டும் அங்க போயி
செரிங்க தோழி ஒங்கள்ட இவுள் நேரொ பேசுனதுக்கு நன்றி ம் ம் சிறப்பா இருந்துச்சி மகிழ்ச்சியா இருந்துச்சி இத்தோட ங்களா
என்னங்க தோழி
உங்கள்ட்ட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி பேசுனதுல சிறப்பா இருந்துச்சி மகிழ்ச்சியா இருந்துச்சி
ஆ செரிங்க தோழி நன்றிங்க தோழி
ஆ
அ செரிங்க தோழி